ஆ தோழி கேக்குதுங்களா ஆ ரெண்டு தடவ கட்டாயிடுச்சு தோழி என்னன் தெரியல ஆ
என்ன பண்றீங்க
நா சும்மதா உக்கார்ந்து கிட்டுருக்கே சாப்ட்டாச்சா
ஆ சாப்பிட்டாச்சு தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்ட்டுட்டோ
ம் நா வந்து சாம்பார் சாப்ட்டே இன்னைக்கி வெள்ளிக்கெழமல்ல சோ நான்வெஜ் கெடையாது உங்க வீட்ல
எங்க வீட்ல நெய் சோறு அ சிக்கனு உருளக்கெழக்கு போட்டு குருமா எங்களுக்கெல்லா வெள் ளி கெழம சனிக்கெழமலா இல்லியாச்சே
ஓ ஓகே ஓகே ஓகே
இன்னைக்குமே சமைக்கணு என்னைக்குமே சாப்ட் டுன்னு நான்வெஜ் இல்லன்னா தொண்டையில எறங்க மாட்டேங்கிது
அப்பிடியா நா வந் து செவ்வா வெள்ளி சனிக்கெழ மட்டு சாப்புட மாட்டே அ மத் த்த நாள் எல்லா கழமையு எனக்கு நான்வெஜ் காலையில முட்டையிலருந்து ஆரம்பிப்பே
செரி செர்
அப்படியே வந்து நம்ம அப்டியே ஃபுல் ஃபார்ம்ல நைட்டு வந்து ஏதாச்சு சாப்ட்டர்ணு சாப்ட்டாதா தூக்கொ வருமே இல்லாட்டி வராது
என்னாத்துட்ட ஒங்க வீட்டுல நைட்ல டிஃபன் பண்ணி சாப்பலா இல்லையா சேமியா பண்ணி சாப்பலா இல்ல மக் குருணி பண்ணி சாப்புலா நைட்ல சரி பண்றே பிரச்சனையே இல்ல மக் குருனியு பண்றே சேமையாவு பண்றே ஆனா மக்ரூணி பண்ணும்போது கொஞ்சொ சிக்கன் போட்ணு சேமியா பண்ணும்போது ஒரு ரெண்டு முட்ட ஒடச்சி ஊத்தணு அதெல்லா பண்ணாதா நல்லாருக்கு ஒரே திட்டுவாங்க வீட்ல இப்டியே பண்ணிட்டு இது நீ எப்பைமே பண்றது எறங்க மாட்டேங்குதே ஒரு வேள வீட்ல இருக்குறவங்க சாப்ட்டாலு நமக்கு எறங்க மாட்டேங்குது மொதல்ல
அதா
ஆமா என்ன ஸ்பெஷல் தோழி எதோ சொன்னீங்களே எ
சாம்பாருதா ம் அப்றோ உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா
ரிக்கு அவ்ங்கதான
ஆமா ஆம் நைட்டு வந்து வேற எதாவ் செய்வோ தோச சட்னி நான்வெஜ்னா கெடையாது இன்னைக்கி இன்னக்கி நாளைக்கி கெடையாது சண்டே மார்னிங்ல இருந்து ஆமா ரெண்டு நாள் அதுக்கப்பறோ செவ்வா கெழமையு சாப்ட மாட்டே டூ டேஸ் சாப்டுவே திருப் சாப்ட மாட்டே
செரி செரி நல்லதுதாம்பா அது எவ்ளோ நான்வெஜ் அவாய்ட் பண்றமோ
ஆமாத்தோழி டயட்டா இருக்கு ஓ கே ஒரு மூணு நாள் சாப்புடாம இருக்குறது நல்லதுதா
ம் ஆமா ஆனா நமக்குல்லா அதுலா வெறு வார்த்தைகள்தா நடை முறைக்குல்லா ஓத்தே வராது
ம் சரி தோழி சரி தோழி உங்க பிள்ளைங்கனா இருக்காங்களா
ஆ இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க
ம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க
ம் காலைல அவங்களுக்கு வந்து நா டிஃபனே பண்ணல சம் சமைச்சு வச்சா சாப்பறதே இல்ல போங்க அப்டின்ட்டு அந்த பால் மட்டு காச்சி பாதம் அரச்சு ஊத்தி அதுல ஒரு கலக் கலக்கி குடிச்சிட்டு கெளம்புங்க ரெண்டு பேரு அப்டின்ட்டு லன்ச்சு கட்டி குடுத்தாச்சு லன்சு வந்து லன்ச்சு குடுத்தாச்சு அ டெ ஸ்நாக்ஸ்கு அந்த சுண்டல் கொண்ட கடல வேக வச்சு த்தி அத அ அத தாளிச்சு குடுத்துட்டே ஸ்நாக்ஸ் கது முடிச்சாச்சு அ மத்தியானம் சாப் பாடு வந்து கர்ணக்கெழங்கு ஃப்ரை நேத்து மட்டன் கொழம்பு வச்சது அப்டியே இருந்தது சரி இப்போ மறுபடியு நம்ம எதா சமைக்கிறோ அது வேஸ்ட் ஆயிடுல அதா அதே பெரட்டி கர்ணக்கெழங் ஃப்ரை பண்ணி குடுத்தாச்சு இப்போ வந்தா நைட் மதியானத்துக் சாப்புடுவாங்க நாலு மணிக் வந்து சாப்புடுவாங்க றைக்கே ஸ்கூல் விட்டுருவாங்க நா கூட்டிட்டு வர்றதுக்கு மணி நாலாயிடு ட்ராஃபிக்ல வந்தது சாப்ட்டுட்டு அதுக்கப் ஆமமா நீங்க
சேரி சேரி நா திருச்சி
அவ்ளோ தூரமா
இப்பதா சென்னை வந்தேந் தோழி நானு மூணு நா மூன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாள் அங்கதா ஸ்டே பண்ணோமே ஐயோ ரொம்ப டிராஃபிக் கு எப்
ட்ராபிக் பொல்யூஷன் என்ன பண்றது பழகிடுச்சே மழ வந்தாலு தாங்க முடியாது சென்னையில வெயில் அடிச்சாலு தாங்க முடியாது
வெயிலு பயங்கரோ அப்பா என்ன வெயிலு
சென்னையில இருக்கியா அப்டின்னு சென்னையில இருக்கிறவுங்க தா தெரியு இந்த கஷ்டம் நேத்து பாருங்க திடீர் மழ ஆ வன்னாரப்பேட்டை
வன்னாரபேட்டை ஓகே நாங்க டி நகர் வந்தோ டி நகர் வந்தோ ம் வந்து பாத்துட்டு நல்லா இருந்துச்சு சுத்தி பாக்கணா ஆமா பச்சர்ஸ்
சுத்தி பக்க நறைய இடோ ஆனா சென்னை வாசி கள் எங்கிமே போ மாட்டாங்க தெரிமா சென்னைக்கு வந்து சுத்தி பாக்கறவுங்க அதிகோ இங்க இருக்கிறவுங்க இங்க இருக்க பீச்சுக்கு போனோனா கூட முடிய மாட்டேங்குது சே சுத்தி சுத்தி நம்ம பீச்சுக்கு எத்தன தடவ போறது அப்டின்ட்டு இப்பதா நம்ம முதலமைச்சர் சி எம் சொல்லிருக்காங்களா அந்த வண்டலூர்லா அவருடைய பிறந்த நாளுக்கு ஃப்ரீயா விட்றாங்க அப்டின்ட்டு இன்னைக் மார்னிங் தா பேசிட்ருந்தோ வாப்பா போய் பாத்துட்டு வர்லா நம்ம சொந்தக்காரங்ளா ரொம்ப நாள் ஆயிருச்சு போய் பாத்து ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துர்லா ஃப்ரீயா நாம அப்டின்ட்டு போனுட்டு ஒரு ஐடியா போட்ருக்கோ திருச்சில என்ன இருக்கு ஸ்பெஷல் சுத்தி பாக்குறதுக்கு
இங்க ஃபுல்லா கோவில்கள் தா இருக்கு தோழி இங்க ஃபுல்லாவே வந் து ஆமா
ம்
அது தோ ம் சமயபுரம் ஸ்ரீரங்கம் இங்க ஃபுல்லாவே வந்து கோவில் தா இருக்கு ஆமா ஆனா என்ன இங்க அதிகமா பொல்யூஷன் கெடையாது எப்டி சொல்ல திருச்சிக்கு சென்னைக்கு என்ன வித்தியா சோ சென்னை பெரிய ஊரு ஆ சோ சீ னா கடல்னா இருக்கு இங்க வந் து ஆறு அ இங்க காவிரி ஆறு தா வந்து ஃபேமஸ்சு
இல்ல திருச்சியில தா இருக்கா அது காவேரி ஆறு வந்து திருச்சி
ஆமா ஆமா அதனால வந் து இங்க வந்து கொள்ளடம் அந்த மாரி நல்லா இருக்கு சுத்தி பாக்கனா சூப் பரா இருக்கு உங்களுக்கு ட்ராஃபிக் அதிகமா இருக்காது அ திருச்சிய பொறுத் த வரைக்கி கொஞ்சோ நல்ல ஒரு ஆ வாழ்றதுக்கு எப்டி சொல் சொல்ல டக்குனு ஸ்கூல்லு இங்க ஸ்கூ ஸ்கூல் காலேஜ் லா அதிகோ இங்க முக்காவாசி எதுக்கு வந்து நெறையா மால்ஸ் இந்த மார்லா ஆரம்பிக்க மாட்டாங்கன்னா இங்க ஸ்கூல் காலேஜ் அதிகோ ஏன்னா வந்து படிக்க வரவுங்க எல்லாருமே திருச்சிக்கு வருவாங்க எல்லாருமே வந்து திருச்சிக்கு வர்றனால பிள்ளைங்களுக்குனா எடையூரா இருக்க கூடாது அப்டின் காண்டி ஆ நறையா ஆரம்பிக்க மாட்டாங்க நறைய சிம்பிளான இடந்தா உட்ருப்பாங்ளே நல்லா இருக்குங்க ஆனா என்ன அங்க
அதே மார் ம்
அங்க ஃபோட்டோ எடுக்கறதுக்கு தனி ப்ளேஸ் இருக்கு சென்னைல ஐயோ எவ்ளோ இருக்கு நானா பாத்துட்டு டி நகர்ல அந்த ரயில உட்டு எறங்கனோனேவு அப்டியே கட எனக்கு பாத்தோனே இது என்னடா நல்லா இருக்கே அப்டினு நெனச்சே ஆமா எனக்கு ஷாப்பிங் பண்ற எடத்த பாத் த்தாலே எனக்கு அப்டியே குலு குலுனு ஆயிரும்
அந்த நீங்க அந்த ஸ்டெப்ப படிக்கிட்ட எறங்குனது ஒரு எறங்கி ஆரம்பிக்க அந்த கடைசி படியில என் கால வைக்கும்போதே கட தான்
ஆ நா நெனைச்சேன் ஒருவேள இப்டி கூட்டிட்டு போனாங்களா எங்க கசின்ஸ் என்னடா இப்பிடி போயி அதுக்கப்றம் அங்குட்டு போனும் போல நடந்து போனும் போல அப்டின் நெனைச்சே எறங்குனோன கட
ஆமா அங்க ஆரம்பிச்ச தா நீங்க டி நகர் முடிச்சுட்டு அதுக்கப் ப்ப அந்த பக்கம் போனா அது என்ன என்ன ஏரியா வரும் அது அது போத்திஸ்லா இருக்கூ அந்த பக்கம் ஆமா ஆ அந்த ஏரியா பேர் எங்க இருக்கு வரமாட்டேங்குதே நல்லி சில்க் க்ஸ் லா அந்த பக்கந்தா இருக்கும் குமரன் நல்லிலா இருக்கும் இந்த ரோடு நீங்க நேரா கடைசி தீப்பொய் நீய கடைசியா போனிங்னி லெஃப்ட் கட் பண்ணா அந்த கடையெல்லா வந்துரு
அதா ஆனா அங்க எவ்வளோ சரவணா ஸ்டோர்ஸ் அவ்வளோ வச்சிருக்காங்க
இப்ப சரவணாஸ் ஸ்டோர்ல எல்லாமே கம்மிய ஆயிடுச்சு தெரியுமா ஃபர்ஸ்ட் இருந்த சரவணா ஸ்டோர்க்கூ இப்ப இருக்குற சரவணா ஸ்டோர்க்கூ ரொம்ப வித்தியாசொ அப்பல்லா அந்த சரவணாஸ் ஸ்டோர்ல ரேட்டு கம்மி அது அப்டியே தா இருக்கு ரேட்டு கம்மி தா எப்போவுமே ரேட்டு கம்மி தா அங்க போய்டோ வாங்க எந்த பொருளுமே கெடைக்காதுன்ற அளவுக்கு அங்கே இருக்கூ சரவணாஸ் ஸ்டோர் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்தன் சரவணாஸ் ஸ்டோர் தா ஃபஸ்டு அந்த டி நகர்னாலே சரவணாஸ் ஸ்டோர் தா அவருக்கு போட்டியா ஆரம்பிச்சதுதா அந்த ஜெயச்சந்திரன் அவருடைய கசின் தான் அங்க ஆரம்பிச்சாங்க ஜெயச்சந்த்ரன் அவுங்க ரெண்டு பேருக்கும் போட்டியா வந்தது தா சென்னை சில்க் அவுங்க ரிலேட்டிவ் எல்லாமே அவுங்க ஒன்னுக்கு ஒன்னு சொந்தந்தா அவுங்கல்லா ஆனா டி நகர் மாம்பழம்னாலே பேர் போனது வந்து சரவணாஸ் ஸ்டோர் அவுங்க அப்பா இருக்கும்போது தா ரொம்பொ இது ஆமா அவுங்க அப்பா போனதுக்கப்புறம் இப்போ அந்த அளவுக்கு கடையே இல்லையே அந்த ரைடெல்லா வந்தாங்க இடிச்சிட்டாங்க ச ரொம்பொ இதுவாயிடுச்சு ஏ ஆனா அவுங்க அப்பா இருக்கும்போதுதா அந்த கட சரவணாஸ் ஸ்டோர் நாங்களா எப்போ டைம் பாஸ் சொல்லயா நாங்க கெளம்பு டீ நகர் போலா இப்ப நானு எங் எங்க மாமியாரூ என்ன பண்ணுவோ பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்ச்சிட்டு அம்மா வாங்கமா பே போயிட்டு வந்துலா எத்தனை இங்கேந்து சென்னையில ஆமா இங்க பீச் ஸ்டேஷேன்லருந்து டீ நகர் போற அஞ்சு ரூவாதா டிக்கெட்டு இப்போவு அவ்ளோதா ட்ரெயின்ல டீ நகருக்கு அதெல்லா நீங்க வந்து ஏறி பீச் ஸ்டேஷன்ல எறங்குவோ அங்கந் இப்பதான பஸ்ஸுல்லா ஃபீரி நா சொல்லும்போது பஸ் ஃப்ரீ இல்லியே பஸ்ல ஏறுவோ இல்ல ஷேர் ஆட்டோ புடிப்போ ஷேர் ஆட்டோ புடி டா பத்து ரூபா எடுத்து போய பீச் ஸ்டேஷன்ல விட்டுருவா அங்கிருந்து அஞ்சு ரூபா ரிட்டர்ன் டிக்கெட் ஓட எடுத்தா பத்து ரூபா ஒன்னக்கு இரு பத்து ரூவா எனக்கு பத்து ரூவா ஷேர் பண்ணிட்டு டீ நகர்ல போய் எறங்கி ஒண்ணுமே இருக்காது அங்க சும்மாவே சுத்த வேண்டியது சுத்திட்டு கரெக்டா மூணு ட்ரெயன புடிச்சிட்டு இங்க வந்து நாலு மணிக்கு வீட்டுல ஒண்ணுமே தெரியாது பசங்க வந்தா வீட்ல வந்து உக்காந்துரும் அங்க வாங்கி சுண்டல் சாப்ப சாப்றதுக்கு பானி புளி சாப்டுறதுக்கு அதுக்காகவே போவோ நாங்க நல்லா இருக்கும் என்ன என்ன பண்றது பழகிடுச்சே சும்மா இருக்க முடியல அதே மாதிரி வருவாங்க எங்க மாமியா வருவாங்க ஆ வேண்டாம்ல்லா சொல்ல மாட்டாங்க அவங்க பாமாப்ப வந்துருவாங்க அவங்களு ஒரு ஜாலி டைப் அவங்க
சேரி தோழி சேரி தோழி
சொல்லுங்க தோழி தோழி நமக்கான நேரம்ஞ்ச பாருங்க
ஆ இந்த ஆ இன்னு ஒரு டவெண்டண்டி
ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருக்கா ச ஏன்னா இதுல ஆப் எப்டின்னா நாம பேசிட்டு இருக்கும் போது அந்த டைம் போயிட்டு இருக்கா அதுக்கான அ சீக்கிரமாவே நம்மளுடைய இதை முடிச்சடுறாங்க கால எல்லா உங்களுக்கான நேரம் முடிஞ்சிடுச்சு அப்டின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெசேஜ் வருது அதனால சொல்ற இல்லன்னா அந்த கரெகடா டைம் வரும் போது நா ஹ ஹெட்செட் போட்டுட்டா அந்த டைம் எனக்கு கரெக்டாக தெரியு மொபைல முன்னாடி வச்சுட்டு ஹெட்செட் உட்கந்து பேசுறிறது
ஓகே தோழி ஓகே தோழி ஆ சேரி தோழி சேரி தோழி
நன்றி நன்றி
ஓகே தோழி நன்றி